நலமா தோழி ஹா நா நல்லா இருக்கே தோழி எப்டி பாப்பா எல்லா எப்டி இருக்காங்க தோழி
ஆ நல்லாருக்காங்க தோழி அங்க எல்லாரு எப்டி இருக்காங்க வெயிலுக்கு எல்லாரு வெயில் வேற படுத்தி எடுக்குது எல்லாரையு
ம் எல்லாரு அப்டிதா தோழி கோடை வெயில்ல எல்லாரு எல்லாரு சோர்வாய்ட்றாங்க ஒண்ணு பண்ணாமலேயே அப்டியே சோர்வாய்ட்றாங்க தோழி எல்லா
ஆமா ஆமா தோழி ஆமா ஆ சாப்டெல்லா முடிஞ்சிச்சி தோழி டீ காஃபி எல்லா குடிச்சாச்சிங்ளா
இல்ல தோழி இப்பதா குடிக்கனு தோழி
ம் எப்டி தோழி டீ காஃபியா இல்லனா வெயில் அடிக்கிற வெயில்ல மோரு எதாவது குடிக்கிறீங்ளா
இல்ல தோழி மோல் மோர் எல்லா கால்ல தோழி ஈவ்னிங் ஆனா எங்களுக்கு டீ வேனு கண்டிப்பா டீவி டீ குடிச்சாதா ஆது ஆ ஆமா திருப்தியா இருக்கு இப்பதா நீங்க எப்டி நீங்க கா டீ காஃபியா இல்ல வேற எதாவது குடிப்பீங்ளா
ஆ இல்ல தோழி நா ஜூஸ் தா குடிச்ச தோழி அதுதா நம்முளுக்கு கர்டாருக்கு ஆல்ரெடி வேர்க்குது இன்னு டீ காஃபி குடிச்சா நம்முளுக் கு செட்டாகாதே எல்லாருக்கு டீ காஃபி தா அ வ நா மட்டு எ கொழந்தைக்கு தெரியாம திருட்டுத்தனமா குடிக்க வேண்டியதாருக்கு ஜூஸ கூட அது கூட கேக்குதுங்கா பசங்க கொஞ்ச ஜில்லுன் குடிச்சா ஃபிரிட்ஜிலர்ந்து எதாவது எடுத்து
ஆமா தோழி பசங்க பாத்துட்டே இருக்காங்க நம்ம ஃபிரிட்ஜ் கிட்ட போனாலே நம்ம எதுனா எடுத்து கு குடிக்கிறோன் சொல்லி அவுங்க கவனிச்சிட்டே இருப்பாங்க எனக்கு எனக்குன் சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க என்னனே தெரியாம
ஆமா எனக்கு ஆமா ஆமா ஆமா தோழி ஆமா இல்ல இல்ல தோழி நா குடிக்க மாட்டே நா ஜூஸ் ப்ரூ பழக்க எல்லா தா ப்ரா ஆமா ஆமா அம் குடிப்பே சுத்தமா பழக்கோ இல்லாம இல்ல குடிப்ப அ ரொம்ப தலவலி அப்டினா குடிப்பே இல்லனா நம்மளுக்கு இல்லனா கூட பிரச்சன இல்ல இல்ல தோழி என்னுடைய இதியே நா குடுக்க மாட்ட
ஒரு தரவ அந்த டீ பழக்கோ வந்துருச்சுனா உங்களுக்கு கால்ல டீ குடிக்கலனா நீங்க நீங்களே அவாய்ட் பண்ணி வேண்டாம் ஆமா வேணானு சொன்ன நீங்க ரொம்ப க ன்ட்ரோல் பண்ணா கூட அது வந்து தலவலி வந்தி உங்களுக்கு வந்து குடிச் குடிக்க வச் சிரு அது கண்டிப்பா நீங்க எ ஈவ்னிங் வரைக்கு வெயிட் பண்ணுவீக தலவலி வச்சிட்டு அதுக்கப்றமா உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்க எப்டியாவது குடிச்சிருவீங்க அப்புறமா
ஆ ஆமா ஆமா தா
இல்ல நா கல்யாணத்துக்கு முன்னாடி தா நா பால் தா குடிச்ச எப்போ கல்யாணமாயிட்டு போனேனோ அப்பலந்து அந்த டீ பழக் கோ வந்து ரொம்ப வந்துருச்சி காலில வந்து மொதலெல்லா பால் தா குடிப்பே இப்ப வந்து டீ இல்லனா என்ன சொல்றது ஒரு நாளு ஸ்டாட் டா ஆகாத மாதிரி ஃபிரி ஃபீல்லா இருக்குது அது ஒங்களுக்கு கண்டிப்பா தலவலி வந்துரி ஒ ஓ ஆமா ஃபுல் சைடு இல்லாம ஒற்றை தல வலி வந்துருது அது வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியில என்ன பண்ணாலு நம்ம என்ன டைவர்ஷனே எது டைவட் பண்ணாலு நம்பள நம்ம ஹா மண்டைய அத கண்ட்ரோல் பண்ண முடியில டீ குடிச்சாதா தலவலி போன் சொல்லி நம்ப நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோ எங்க மண்டைக்கு அத சேஞ்சே பண்ண முடியாது தோழி ரொம்ப கஷ்டமா இருக்குது சேஞ்ச் பண்ண முடியாம இப்பவே அதுக்காக நா என்ன பண்றது அ டயட் மாதிரி இருக்குட்டுன் சொல்லி பரவால்ல டீயில சக்கர இல்லாம குடிச்சிர்றது அது கொஞ்சோ ஆமா அது அதாவது கொஞ்சமாது நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோ அதுல நல்லதுன் சொல்லி நா எல்லாருக்கு டீயில சக்கர போட்டுட்டு எனக்கு மட்டு சக்கர இல்லாம மொதல்ல
ம் இப்போ இப்பதா டீயில வெள்ள சக்கர எல்லா யூஸ் பண்ட்டியே எதுலியுமே வெள்ள சக்கர யூஸ் பண்றது துல ச தோழி எல்லாரு நாட்டு சக்கர பனங் கற்கண்டு அப்டி
ஆமா இப்போ வர்றதுல்ல எல்லா ரீல்ஸ்லியு அந்த வயட் சுகர் வயிட் சுகர்னு சொல்லி இந்த வெள்ள சக்கரைய பத்தி ரொம்ப சொல்றாங்க தோழி அதுனால என்ன சொல்றது யூஸ் பண்ணாம இருந்துருனுனு சொல்லி இல்ல நம்ம எவ்ளோக்கு எவ்ளோ தவிர் த்துறது ரொம்ப நல்லது எ என்ன சொல்றது நம்ம வீட் ல பண்ற உணவுகள்ல அது தவிர்த்ரணு வெளில கண்டிப்பா அதுல இருக்கு வெளில வாங்குனா பிஸ் கட்ல கேக்ல ஆமா இப்போ வெளில இந்த பொரோட்டா வேணுனு சொல்லி சாப்ட்டீங்கன்னா அ துலயு இருக்குது நம்ம வந்து வீட்ல செய்யுற இது நம்ம எவ்ளோக்கு எவ்ளோ அது கம்மி பண்ணிடுறோமோ நம்ம பசங்களுக்கு நல்லது நம்மளுக்கு நல்லது தோழி
செரி செரி தோழி
ம்
ஆ நானா தோழி நாங்க இன்னைக்கு கி இறைச்சி சாப்டே தோழி இறைச்சி செஞ்சிருந்தோ புதன் கிழமைல்லையா இறைச்சி செஞ்சு எடுத்து செஞ்சோ
அப்படியா சொல்லி நீங்க என்ன ஸ்பெஷல்லா செய்வீங்க
ஆ ஸ்பெஷலா நா எல்லாமே செய்வே தோழி எதோ கொஞ்சோ கொஞ்சோ அப்பப்ப சமைப்பே
அப்படியா உங்களுக்கு என்ன புடிச்சது நீங்க சமைக்கிறது என்ன புடிச்சு செய் சமைப்பீங்க
நாங்க இன்னைக்கு வந்து இறைச்சி அந்த சைவம் அசைவம் சாப்படுறதுனா கொஞ்சோ இன்ட்ரஸ்ட்தா